கால் பண்ணிருந்த எடுக்கவே இல்ல
அப்டிங்ளா
அ
குக்கிங் பண்ணிட்ருந்த
பாக்கலையோ
ஆமா
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு வந்து சிக்கன் ஏன்னா வந்துட்டு யூஸ்வலா வெனஸ்டே சிக்கன் பண்ணுவோ
ஓகே ஓகே
ஆ சிக்கன்ல வந்துட்டு கிரேவி பண்ணிட்டு பெப்பர் பண்வாங்க பெப் பெப்பர் கிரேவி பண்வாங்க
பெப்பர் சிக்கன் மாரியா
பண்ணுவாங்க பெப்பர் சிக்கன் வந்துட்டு டு ஆம் ஆ பிளைனாவு பண்லா னு கொஞ்ச ஸ்பைசியா இன்னு கொஞ்ச நல்லா ஸ்பைசியாவு பண்ணலா நம்ம நார்மலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுங்ளா
எனக்கு ஃபுல்லா டீடெயில்டா சொல்லுங்க ஏனா எனக்கு எப்டி குக் பண்ணு தெரியாது ஆமா எனக்கு நான்வெஜ் குக் பண்ண தெரியாது நீங்க சொன்னிங்கனா அந்த ரெசிபி அப்டியே எங்க மாமியார்ட சொல்லி அவங்கள குக் பண்ண சொல்லுவ
சரி சரி இப்ப
அவங்க சாப்டுவாங்க பட் ரொம் ப நாளா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பெப்பர் சிக்கன் சாப்டணு அப்டினு
அப்டிங்களா செரி ஓகே ஓகே அதாவது சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல மஞ்சள் போடுவீங்க டர்மரிக்கு டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டு நீங்க ஜஸ்ட்டு அத கையில இப்ப செஞ்சி நீங்க ஓரமா எடுத்து வச்சிரனு ஆ ஃபர்ஸ்டு நல்லா வாஷ் பண்ணிட்ணு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்றோ அம்மா நீங்க அப் அத் ஆயா அத மஞ்சளு உப்பும் போட்டு நீங்க கலந்து வச் அ ம் ம் வெச்சு ட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு நம்மளுடைய பாத்தரத்துல வந்துட்டு நல்லா எண்ணெ வந்து கொஞ்சோ அதிகமாவே விட்டுக் கிலா
ஓகே ஒரு கடாயில தான பண்ணுவீங்க
ஆமா கடாய்ல கடாய்ல வந்து எண்ணெ வந்து நீங்க கொஞ் சோ அதிகமாவே விட்டுக்கலா அதுக்கப்புறமா வந்துட்டு அதுல இது இருக் குதுங்களா ஆ பட்ட லவங்கம் பட்ட லவங்கம் அப்பறமா கிராம்பு ஆமா ஏலக்கா கல் பாசி அது எல்லாமே பிரிஞ்சி எல மட்டும் போட கூடாது பிரிஞ்சி எல பிரியாணிக்கு மட்டும் தான் போடணும் இதுல மத்தது எல்லாமே போட்டுட்டு வேணும்னா கொஞ்சோ சோம்பு போட்டுக்கலாம் பட் சில பேர் சோம்பு பிடிக்காதுனு சொல்லுவாங்க பட் இப் வேணுனா போட்டுக்கலாம்
ஓ ஓகே ஓகே எது பெட்ரா இருக்கும் சோம்பு போட்டு பண்ணா நல்லா இருக்குமா
எனக்கு சோம்பு போட்டா புடிக்கும் ஆனா சில பேருக்கு வந்து அந்த சோம்பு ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க
சேர் ஓகே நா அத அவுங்கட்ட கேக்கற
அ அதுக்கப்பறமா வந்துட்டு ஆனியன் போட்டுட்டு ஆனியன வந்து நல்லா பிரௌநிஷா வர்றது வரைக்கும் ப்ரை பண்ணனும் நம்ம எந்த அளவுக்கு ஆனியனையும் டொமேட்டோவையும் ப்ரை பண்றோமோ அந்த அளவுக்கு நான்வெஜ் நல்லா டேஸ்ட்டா வரும்
ஓ ஓகே ஓகே
சோ வந்து ஆனியன வந்து நல்லா ப்ரை பண்ணினும் நம்ம வந்து சிக்கன்க்கு வந்து அதாவது நான்வெஜ் க நான்வெஜ் கிரேவி பண்றோ ஓ அப்டின்னாலே வந்து ஆனியனும் டொமேட்டோ கொஞ்சோ அதிகமா சேர்த்துக்கணும் வெஜ்ஜை விட ஆமா வெஜ் போறத விட நீங்க கொஞ்சோ அதிகமாகவே சேர்த்துக்கணும் அப்போ அப்பதா உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வரும் கிரேவி வரும் நல்லா கொஞ்சம் இதுவா கன்சிஸ்டன்சி நல்லா வரும் அப்போ நீங்க ஆனியன் போட்டு நல்லா பிரௌனிஷா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்
ஓகே
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ல வந்து நீங்க வேணுனா கொஞ்சோ பெப்பரும் போட்டு நீங்க அடிச்சிக்கலாம்
ஓகே இல்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா ரெடிமேட் தான் வாங்குவோ
ஓ ஓகே ஓகே அதுல நாங்க வீட்ல அது பிரிப்பேர் பண்ணுவோம் அப்போ அதுல அதுலயே கொஞ்சோ பெப்பர் போட்டு நாங்க அ மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் அப்போ அது இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கும் சோ வந்து இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வெங்காயத்துக்கு அப்பறமா இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா டொமேட்டோ டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ வந்து நல்லா இதுவாகணும் அதோடைய ஸ்கின் அவுட் ஆகணும் அந்த அளவுக்கு டொமேட்டோவ ந நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்ல ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேணும்னா ஒரு ஆனியனையும் டொமேட்டோ ரெண்டு த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுட்டு நீங்க
மிக்ஸில ஆட் பண்ணலாம்ன்ற மாரி சொல்றீங்களா
ஆமா ஒரே ஒரு ஆனியன் ஒரே ஒரு டொமேட்டோ மட் டும் மிக்ஸில ஆட் பண்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நீங்க போட்டுக்கலாம் அதுக் இதுல வந்துட்டு நீங்க இப்போ நான் வந்து பவுடர் நம்ம வெளிய ரெடிமேட் மசாலா இருக்குதுங்களா ப மசாலா
ஆமா
வந்து அந்த மசாலா நிறைய பே யூஸ் பண்ணுவாங்க அதுலயே கரம் மசாலா அப்புறமா கீயூமீின் பெப்பர் அதெல்லா இருக்கு கோரியண்டர் பவுடர் அதெல்லா தனித்தனியா இருக்கு மோஸ்ட்லி அது யூஸ் பண்ணுவாங்க பட் நாங்க வந்து அந்த மாதிரி பாக்கெட் பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோ
பவுடர் இல்லாம அரைப்பீங்க வீட்ல
இல்ல மசால் நம்ம மிளகா பொடிய அரைச்சு போம்ல மசாலா அரைச்சு போம்ல
இல்ல எனக்கு அந்த மாதிரி அரைக்கிற பழக்கம் எதுவுமே கடையாது நான் மாவே வெளியே வாங்குற கேரக்ட்ரூ
அப்படிங்களா அந்த மாதிரி நாங்க அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போ
ஓகே அது எதுவும் ஆகாதா இப்ப பிரஸ் பண்றதுன எதுவும் ஆரோக்ய இல்ல இப்ப இப்படி பண்ணீங்கன்னா பேட்டு் ஃபுட்ஸ் ஒண்ணும் ஆகாதா
இல்ல இல்ல நம்ம வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது மொளகா பொடிய அரைச்சுிக்கிறோ இல்ல அந்த மாதிரிதா
இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப இது வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவேன்ற மாரி சொல்றீங்கல்ல சோ நான் என்ன கேக்கறேன்ன இப்ப நம்ம வாங்குற பேக்கிங் புட்ஸ்ல வந்துட்டு பிரிசர்வேட்டிவ் சக் பண்ணிருப்பாங்க சோ அது எதுவு ஆகாது
ம் இருக்கும் நம்ம என்ன பண்ணா நம்ம தண்ணி அதுல படக்கூடாது கொஞ்சம் கூட வாட்டர் படக்கூடாது நம்ம அந்த பாத்திரத்த கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க அந்த வெசல்ல கூட நல்லா என்ன பண்ணிணும் கிளீன் பண்ணிணும் ஆ ஈரப்பதம் இருக்கக்க கூடாது நல்லா தொடச்சிட்டு அப்புறமா அதுல போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிந்னோம் அது மாதிரி அதுல காத்து போ கூடாது எடையில
ஓ அப்படி பண்ணா கெடாதா என் புதுசு சா இருக்குது கேக்கு இருக்குே
ஆமா அப்புறமா ஒரு பெரிய பெரிய வெசல்ல நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு குட்டி டப்பால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு வச்சு
எத்துக்கலா ம் ஓ ஓகே ஓகே அப்ப எல்லா மசாலாஸும் வீட்லதான் அரப்பீங்களா
வீட்ல தான் பண்ணிடுவோ
அப்ப பேசாம நீங்க மசாலாஸ் பேக் பண்ணி விக்க ஆரம்பச்சிடலாம்ல
அந்த மாதிரி கூட பண்லா
ஆமா நீங்க எல்லாமே அரைக்கிறேன்றீங்க இப்ப நீங்க அரைச்சா நானே வாங்கிக்குவே ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஹெல்தி வர்ஷன்ற இப்போ நம்ம யோசிப்போம்ல்ல ஹெல்த்தி வர்சனே வாங்கிக்கலா அப்படின்னு
கண்டிப்பா ஆமா
இப்ப அந்த குக்டன்னு சொல்லி இடையில ஒரு பிராண்ட் வந்துச்சுல்ல அது நல்லாச்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னால் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தே அதுக்கு முன்னாடி எல்லா சத்தி மசாலா யூஸ் பண்ணிட்டு இருந்த இப்போ நறைய இன்ஸ் டா பேஜஸ்ல விக்கிறாங்கல்ல நறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்துட்டு வீட்ல ரெடி பண்ணி விக்கிறாங்க
ஆமா
ட்ரை பண்ணி பாருங்க
அ கண்டிப்பா அதுதான் அந்த மாதிரி எடுத்து ஆ அந்த மாதிரி அ அதுல வந்து நம்ம என்ன பண்ணன்னு வீட்டு மசாலா வந்து ஒரு ஒரு கிலோ அப்டினா த்ரீ அண்ட் ப் ஸ்பூன் போட்டுப்ப ஒன் கேஜி சிக்கனுக்கு த்ரீ அண்ட் ஹாப் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையு சேத் அ த்ரீ அண்ட்ஹப் ஸ்பூ போட்டுட்டு நல்லா எல்லாத்தையு சேத்து என்ன பண்ணிடுவான் நல்லா கிளறி விட்டுட்டு அ பெப்பரு எ ஆ அதுதா ஆக்சுவலா சாரி நா மாத்திட்ட பெப்பர் பெப்பர் கிரேவிதானே இப்ப நா சொல்லிட்டு இருக்கேன் சோ நா எந்த இது போட மாட்டோம் பெப்பர் மட்டுந்தா போடுவ வந்து நார்மல் கிரேவிக்கு சொல்லிட்டு இருக்கே இந்த மசாலா வந்துட்டு அ வெறும் பெப்பர் மட்டுந்தா பெப்பரையுமே நாங்க என்ன பண்ணி டுவோனா ஃப்ரை பண்ணி அரச்சு வச்சடுவோ பெப்பர ஸ்ட்ரரைட்டா அடிச்சு வக்க மாட்டோ இல்ல வெறு பெப்பர் தா வெறு பெப்பர் தா மிளகு இருக்குது இல்லையா
அதா மிளகு மட்டு வாங்கி அத ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்க
ஆமா பவுடர் பண்ணி வச்சு பவுடர்
ஓ எனக்கு இதெல்ல தெரியவே தெரியாது ஓ எனக்கு இதுலா தெரியவே தெரியாது நா பெப்பர் போடுறேன்னா அ வேற ஏதோ ஆட் பண்ணுவாங்க போலன்னு நெனச்சே
இல்ல இல்ல அததுதா இல்ல நீங்க வந்து அதுலதா உங்களுக்கு ப்ராபிட்டு கூட நீங்க வந்து ஆல் கிலோ ப பெப்
இல்ல ப்ராஃபிட்டுன்றத தாண்டி பண்றதுக்கு டைம் இருக்கணும்ல இப்ப நீங்க சொல்ற மாரி அதுக்கு ஒரு டப்பா வாங்கி அத ஸ்டோர் பண்ணி வெக்கிறது புடி க்கெற்து ஆ எனக்கு குக்கிங்லயே இன்ட்ரெஸ்ட்டில்ல என்ன விட்டா நா தோச மட்டு ஊத்தி சாப்ட்டுப்ப எனக் பெப்பரே ஆகாது எனக் பெப்பரே புடிக்காது ஆமா எனக் பெப்பர் டேஸ்ட்டே ஆகாது சூப்ஸ்ல கூட பெப்பர் போட்டுக்க மாட்ட
குடிக்கெற்துனாலே குடிக்கெற்த குடிக்கெற்தே வந்து அந்த பெப்பருக்காக தா
எனக்கு பெப்பர் டேஸ்ட்டே ஆகாது எக்குக்கும் போட்டுக்க மாட்ட திட்டுவாங்க பெப்பர் கூடவா சேத்துக்க மாட்டன் திட்டுவாங்க இருந்தாலு எனக்கு புடிக்கணுல்ல எனக்கு அந்த காரொ டேஸ்ட்டே புடிக்காது
அப்டிங்ளா
கூடாது எனக் கொஞ்சொ எல்லாமே கொஞ்சொ இனிப்பா இருக்கணு
ஓ ஓ நீங்க வந்து அதுதா ஸ்வீட்டு ஸ்வீட்டு இது போலயே
ஸ்வீட்டுன் கடையாது இப்ப நாங்களு காரொ சாப்டுவோ சாப்டாமல்லா இருக்க மாட்டோ பட் என்னன்னா இ உங்களவுக்குல்லா காரொ சாப்ட மாட்டோ
நாங்க நல்ல காரொ சாப்டுவோ
பெப்பர் சிக்கன் சாப்புர்ற அளவுக்குலா காரொ சாப்ட மாட்டோ
நல்லா இருக்கு அ ப்டே பெப்பர வந்து நம்ம அப்டே நா மேல தூவி விட்டுட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லா தூவிட்ல அதுக்கப்பறமாதா வந்து லைட்டா தண்ணி ஊத்தணு பெப்பர் க்ரேவி பொறுத்த வரைக்கு நறையா தண்ணி ஊத்தக்கூடாது கொஞ்சமா தண்ணி ஊத்து அதுலயே நம்ம வந்து நல்லா கலறி விட் டு வேக வெச்சிர்ணு அவ்வளோதா அவ்ளோதா வேக வச்சுட்டு லாஸ்ட்டு நம்ம ஆ எடுத் க ஒ ஓது க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இருக்குதுல்ல கோரியான்டர் லீவ்ஸ் அது வந்து குட்டிக் குட்டியா கட் பண்ணி அப்டியே தூவி விட்ருலா அவ்ளோதா
அ சாப் பண்ணி அப்டியே போட்ருவீங்களா இது ஆ சிக்கன் ஸ்டீம் பண்றக்கு எத்தன் நேராகு கடாய்ல
அ ஸ் அது நீங்க ஒரூ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்ளோதா
ஓகே அதுவே கெளரி
ஆமா ஆமா நம்ம ஆனா அப்பப்ப எடுத்து எடுத்து கெளரி விட்டுக்கிட்டே இருக்கணு இல்லன்னா நம்ளுக்கு இதுவாகு இதுவாகு அடிப்புடிச்சிரு இப்போ ம மட்டன் தா வந்து நீங்க அ குக் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகோ அது வந்து பாயில் ஆகறதுக்கு ரொம்ப லேட் ஆ கோ சோ அத வந்து நீங்க குக்கர்ல வச் சுலா மட்டன வந்து குக்கர்ல வெச்சு ஒரு அஞ்சாறு விசு வெச்சுட்டு அப்
அப்பறமேலு இதுல ஆட் பண்ணா கொஞ்சோ நல்லா இருக்குமா
குக் ஆயிடோ ஆமா அவ்ளதா இது
சரி ஓகே நானும் எங்க மாமியார் பண்ணி பாக்க சொல்ற ஈஸியாதா இருக்கு அவுங்க முக்காவாசி சிந்தாமணி சிந்தாமணினேதா செய்வாங்க ஓகே நா பாத்துக்குறோம் உங்குளுக் ஃபோன் பண்ணி சொல்ற
ஆ ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க வச்சுட்டுங்களா
சரி ஓகே எனக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு கால் வந்துட் டேஸ்டு உங்க ரெசிபி கேட்டுட்டு அப்புறோ இது பண்லாந்தா விட்டுட்ட நா அந்த கால் பேசி திருப்பி கூப்பற
ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா பாவ் ஆ பாய் பாய்